கேக்கவே இல்ல
ஆ இப்பதா கனெக்ட் ஆவுது
ஓகே ஓகே ஓகே
லன்ச் முடுஞ்சா
முடுஞ்சுது நீங்க உங்ளுக்கு
ஆ பின்ச்சு இப்பதா முடிஞ்ச்சு
ஓகே ஓகே என்ன இன்னக்கி லன்ச்
இன்னக்கி ஆ நா கேன்டீன்ல சாப்ட்டே கேன்ட்டீன்ல என்ன வெச்சிருந்தாங்க சாம்பார் வெச்சிருந்தாங்க அந்த பக்கமே போல ரசோ ஊத்திட்டு பீட்ரூட் வெச்சிருந்தாங்க
சாப்ட்டு மோர் ஊத்தி சாப்ட்டு வந்டே நெல்லிக்கா ஊறுகா வெச்சிருந்தாங்கெ
ஆ
ஒங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் இன்னக்கி
இன்னக்கி வீட்ல சாம்பார், வெண்டக்கா கொ பொரியல்
சாம்பார்தா செவ்வாய், வெள்ளியாணா எல்லார் வீட்லமே சாம்பார்தா
ம் அதா என்னனு தெர்ல இன்னக்கி எல்லா கேட்ட எல்லாருமே சாம்பார்தா சொன்னாங்க
இல்ல அது அது ஒரு ஃபிக்ஸ்டு எல்லார்க்கு நம்ம அம்மா அவுங்ககிட்ட இருந்து செவ்வா, வெள்ளியானா சாம்பாரு அமாவாச அந்த மாரி ஃபெஸ்டிவல் டேஸெல்லா ஒன்னா சாம்பாரு வீட்ல
ஓ ஓ
ஆ அப்டியே பழகியாச்சு
அது அதா இன்னக்கி நாங்க சாம்பார், வெண்டக்கா பொரியல் ரசம், தயிர் அவ்ளதா ஓகே ஓகே நீங்க என்ன ஒர்க் பண்ணின்டுரீங்ளா இல்ல
லைட்டா ஒர்க்தா
ஆ சேர் ஓகே ஓகே
ஜி எ ஃப்ரெண்டு உங்க நம்பர் குடுத்தாங்க ஜி
ஆ
நேத்து குடுத்தாங்க பேச சொன்னாங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றனு சொன்னாங்க பேர் சொல்லாமா
ஓ அப்படியா செரி ஓகே ஓகே மெசேஜ் பண்ணிருங்க
ஆ ஆ நேத்தே ட்ரை பண்ணே உங்க நம்பரு இன்னொருத்தவங்க நம்பரு குடுத்தாங்க அவுங்க நம்பர் கூப்ட்டே அது போ மாட்டேன்டுருச்சு
ஓ ஓகே ஓகே அ எ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவுங்க
ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் அவூங்ளேதா அவுங்ளேதா அவுங்க ஆக்சுவலா முடிச்சுட்டாஙிக முப்பது கால் முடிச்சிட்டாஙிக அவிங்க முடிச்சுட்டுதா எனக்கு ரெக்கமண்ட் பண்ணாங்க பண்ணிட்டு இந்த மாரி ட்ரை பண்ணு அப்டின்ல்லா என்னடி யாருனா போனே எடுக்க மாட்றாஙிக அப்டின அப்போ இந்த நம்பர் கு ட்ரை பண்ணு நா அவுங்ககிட்ட சொல்லிறே அப்டினா
ஓகே ஓகே ம் ம் செரி செரி ஆனா நா வந்து எனக்கு ஃப்ரைடேதா இது பண்ணே எனக்கு நானு கால் இப்ப எல்லா எங்க ஊர்ல என்ன பாத்துதா பண்ணிட்டு இருக்கே ஓகே ஒகே
நீங்க ஒர்க்கா ஹோமா ஓகே ஓகே அ வேற எதாவுது அடிஷனல் கோர்சஸ் டைலரிங் ஆரி ஒர்க்கு
அ இல் ஒன்னு இல்ல ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணேனே அப்ற ஆமா அப்ற முடிஞ்சது அப்புறங்க மேரேஜ் நாங்க கொஞ்ச லேட் மேரேஜ்
ஆ
ஆயிட்ச்சு அதுக்கப்புற அப்டியே வீ்ட்லயே செட்டில் ஆய்ட்டே அவுங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிட்ருக்காங்க
டைம் கரெக்டா இருக்கா உங்களுக்கு
ஆ இருக்கு
ஆ இந்த மாரி நமக்கு ஆப் இருந்துச்சுனா நம்ம வாழ்க்க பேசிகிட்டே டைம் கரெக்டா இருக்கு எங்க இவிங்ககிட்ட நம்ம இவிங்க கிட்ட வாங்கற ஒரு பத்தாயிருவாய்க்கு செருப்படி வாங்கிட்டு ன்டு பேச முடியல ஒண்ணு முடியல இப்பிடிதா நம்மோடத நெனைச் ச நேர பேசிக்கலா நமக்கே வீட்ல காசு வரு அதுக்கப்ற வேலையு பாத்துட்டு பேசிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலால ஜி
கண்டிப்பா கண்டிப்பா மழையா அந்த பக்க உங்ளுக்கு
இப்ப அப்பிடிதா இருக்கு இனி கொஞ்ச நேரத்துல வந்துருவான் நெனைக்கிறே
ஆ மழையே வராம இருக்கே ரொம்ப ட்ரையா இருக்கற மார் இரு
இல்ல முந்தா நாள் லா நல்ல காட்டி இருச்சு ஒரு காட்டு எங்க சைடுலா ஆ ஒரு மூன்ற மணி இருக் கு நல்லா போட்டு பின்னி எடுத்துருச்சு ஒரு ஒரு அர மண் நேரம்னாலு நல்லா அடிச்சு விட்டுச்சு நேத்து தூரல் விழுந்துச்சு நின்றுச்சு இன்னைக்கு ஒன்னயுமே காணா காலைல இருந்து அப்டியே ஜூ காட்டிட்டே இருக்கு
ஓ நாங்க நேத்து வெளில போயிருந்தோ அந்த திருச்சுலின் சொல்ட்டு ஒரு ஊர் இருக்குல அந்தப்ப ஆ ஆமா அந்த மதுரை ச அந்த சைடு உள்ள அ ம அங்க ப போனதுதா மழ பயங்கரமான மழ நிக்கவே இல்ல ஒரு ரெண்டு மண் நேரமா அது நல்ல மழ பேஞ்சுது இங்க என்னடா இந்த சைடு காஞ்சி போய் கருவாடு ஆயிருவமாட்ருக்கு ஒரு சும்மா தூறல் மட்டு போய்ட்டு அப்டியே போயிருச்சு
இல்ல நமக்கு நியூஸ்லே சொல்லிருக்காங்கல்ல மழ வர வாய்ப்பு இருக்குனு
ம் வந்தா பரவால்லியே இது ரொம்ப காஞ்சி போன மார் இருக்கு ஒ இவ்ளோ இந்த தடவ ம் ஆ என்ன சொல்றது அந்த இதே போயிடுச்சு வெயில் காலமே போயிருச்சு போல
ஆ
ம் அ ஆனாலு இந்த இதெல்லா ரொம்ப இப்ப இந்த வெ வெயில் ரொம்ப இதா இருக்கு
ஆ ஜூன்ல தான
ம் ம் முக்காஜவு அதா அதா அதா அதா இன்னு எப்பிடி இன்னு எவ்ளோ நாள் இருக்குன் தெரியாது ஏதோ அக் ஆகஸ்டு செப்டம்பர் வரைக்குமே இப்பிடிதா இருக்கு வெயிலுன்றாங்க
அப்பில்லா இருக்க வாய்ப்பில்ல ஜி அதெல்லா இப்பயே கொஞ்ச நமக் பாருங்களே அந்த மழ வந்ததுக்கு அதுக்கு நல்லா ரொம்ப மோசல்ல ஓரளவுக்கு சமாளிச்சிக்லா கத்திரி வெயிலு அந்த வெயிலு எல்லாமே ரொம்ப மோச
அந்த சமயத்துல ஒரு நாலு நாள் நல்லா வந்துச்சு அதுக்கப்புற ஒண்ணுத்தயுமே காணவில்லையே போகுது போல இங்க இந்த சைடு ஒண்ணு ஒன்னு வர காணொ
அப்டியா ஆ
சரி சரி வந்தா உங்க பக்க வந்தா
இவிங்க வேற நம்ம எப்ப ஃபோன் எடுக்கறமோ அப்பதா நய நயனு வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க பின்னாலயே மித்த நேரத்துல கப் சுப்னு கெடக்கு
ஆ ஆ
அப்பறோ குட்டிஸ்ல்லா
அ இல்ல இன்னு இல்ல
ஓ அப்டியா ஆ பிளான் பண்ணுங்க ஆ
இருப்போ கொஞ்ச ஃப்ரீயா
அ இந்த வேலைக்கே எட கெடையாது
ஓகே ம் அப்புறம் எப்டி ஈவினிங்கா ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவீங்களா இல்ல
காலைல நயன் டூ சிக்ஸ் தேர்டி டைமு
ஓகே
ஆ இவங்கிலல்லா பேக் பண்ணி பசங்கல்லா அமிச்சு விட்டு நா அப்டியே கெளம்பி வந்துருவே
ஆ
அவரு லோக்கல்லயே பாத்துக்குவாரு எங்க சாரு எங்க சமத்துவ சுதந்திரமே சாப்ட்டுக்குவாரு
ஆ ஆ
ஆமா ஏதோ ஓடிட்டு இருக்குது சும்மா இல்லாம ஏதோ ஓடுது ஆனா பத்தாவதுதா ஏ இருந்தாலு சும்மாங்க ஏதாவது பண்ணணுமே பசங்க பெரிய பசங்க ஆய்டாய்ங்க
ஆ ஆ
பினான்சியலா பிசினஸ் நல்லா இருந்த வரைக்கு பிரச்சனை இல்ல
ஆ ஆ
நம்ம கொஞ்ச ஒவ்வொனுக்கு நம்ம அவங்ககிட்ட கேட்டுட்டே டிபன் பண்ணிட்டே இருக்கது இரிடேட்டா இருக்குது
சாமா கண்டிப்பா
அதனாலயே போய் தொலை கழுதையா இருக்கிறதெல்லா செட்டில் பண்ணி விட்டுட்டு மாமனார்ணாய்ங்க மாமியாணாய்ங்க ந ணான்னாய்ங்க
ஆ ஆ
எல்லாத்தையு பேக்பப் பண்ணி எல்லா லைப் செட்டில் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்ப நா கெளம்பி இன்னி எந்த டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாது நாயங்கள்ளா ஒடியாண்ட வேலைக்கு
ஆ சூப்பர் ம்
பத்ரூவானாலு நம காசு
கண்டிப்பா கண்டிப்பா இந்த காலத்துலா அப்படிதா இருக்கு
ஆமா என்ன பொறுத்தளவு அப்டிதா அதனால நம்ம வீட்லயே இருக்கோமோ வெளியில இருக்கமோ ஏதாவது ஒண்ணு சம்பாதிச்சுட்டே இருக்கணு
ம் ம் சும்மாவே இருக்கக்கூடாது இருந்தம்னா அவ்வளவுதா நம்மள இப்டி சும்மாவே ஆக்கி விட்டுருவாங்க
ஜி மெண்டல் மென்டல்லாக்கி விட்டுருவாய்ங்க ஜி நம்மள பைத்திய பிடிச்ச திரிய விட்டுருவாய்ங்க எல்லாமே ஒன்னாலதான்ருவாய்ங்க கடைசில யார இருந்தாலு ஜென்ஸ்ல சைக்காலஜி அப்படிதா மோசமானவய்ங்க
அதா பேசினாலு பிரச்சனை பேசாம இருந்தாலு பிரச்சனை
ஆமா எனக்குன்னா இப்ப பதினெட்டாவது வருஸோ பதினெட்டு வருஷ இழுத்து கொண்டு வந் தாச்சு இருக்கிறதல்லா வாத்து விடுத்து அத நா அந்த அனுபவத்த சொல்றே
சூப்பர் ம் அதையு சக்சஸா பண்ணிட்டீங்களே
இன்னு முடியல ஜீ தம்பி பிளஸ் டூ அவன காலேஜ் இது ஒரு பக்க கொஞ்ச சொல்லி் துடுத்துட்டே வர்றோ எது நல்லது கெட்டது
ஆ ஓகே ஓகே ஓகே
விட்டாங்கன்னா நம்ம கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு
ஆ செரி செரி செரி
இப்பதா நைன்து ஸ்டாண்டர்டு இன்ன ஒரு நாலஞ்சு வருஸோ அதையு ஒரு காலேஜ் ஹாஸ்டல் பக்கோ தள்ளிவிட்டோம்னா எங்ட்டாவது ஒரு ஈசா பக்க காசிய பக்க ஓடி போயிருவே
ஆ அ எங்யு டூர் எது போலியா வெளில நீங்க
டூரா டூர் இந்த தடவ ஒன்னு எனக்கு ஒ லீவு இல்ல
ஆ ஸ்
அதனால போவல இந்தறவ ஏதாவது பிளான் பண்ணது பசங்க எதயு ஏ பைய பெரிய பையனாயிட்டா அவனா எ ஃப்ரெண்டு கூட கொடைக்கானல் போயிட்டு வந்தா ஒருனா பல தடவ சாக்லேட் மட்டு வாயின்ட் வாடா அப்டின சிறுசு வந்து மதுரைக்கி போகைல அம்மா வீட்டுக்கு போகல கூட கூட்டு போயிட்டு கூட்டிட்டு வரே இந்த கோயில் திருவிழா
ஆ ஆ ஆ
ச்சாந்தடவ செலவையுமே சிக்கனப்படுத்தியாச்சு
உம் உம் உம்
ஸ்கூல் பீஸ் தா வந்துருதே எயிட்டி வருதுல்ல நண்டு
ஆமா மா அ அ
ட்டத் திருவிழா அது எது
உம் உம்
நா போல இந்தடவ நெக்ஸ்ட் டைம் பாத்துக்லானு உட்டாச்சு நீங்க எங்க போனீங்க
நாங்க எங்யு போல சும்மா அப்டியே இங்க இங்க சுத்திட்ருக்க வேண்டியத வெளில சும்மா போனது ப இங்க பொருள் காட்சி போட்ருந்தாங்க அதுதா போயிருக்கிறோ இந்த வருஷ ஒன்னு வெளில எங்கியு போல அ மதுரைல
அப்டியா தமுக்கமா
அ தமுக அ
பவா
நா எப்பப் போய் எப்பியு வருஷத்த விட இந்த வருஷ ஒன்னு அந்தளவுக்கு இல்ல சும்மா சுமாராதா இருந்துச்சு வெலதா புரில
பள்ளகர பாத்தீங்களான்னே
இல்ல நா பாக்ல
ஓ ஆ
இங்க இதுல வந்து ஓ சேரி சேரி வருவீங்ளா விசேஷத்துக்குலா இந்த பக்க வருவீங்ளா
கட்டாயமா அது விசேஷத்துக்கு ஒரு பக்க இன்னொனு அவள பாக்குறதுக்குனாலே வருவே சுத்திபாத்தல்ல ஆமா பக்குறதுக்கு வருவே
ஓகே ஓகே ஓகே
க்ஸ் சைம் வற எப்டின் பாத்துட்டு
கண்டிப்பா கண்டிப்பா போய் ஈவினிங் போய் திருப்பி சமைக்கணுமா நைட்டுக்லா
ஆமாஜி டிஃபன் நா. மாவாட்டி வச்சாச்சி அதனால அ போயிட்டு தோசதா இருக்கு சாம்பாரு ஒரு சட்னி ஒன்னு அரச்சுக்கிறது து ஆளுக்கு ரெண் ரெண்டு தோச
ம்ம்
அவ்ளதா அப்ற கொஞ்ச நேர துக்க வர வரையு ஃபோனு. ஃபோனு இல்லனா பொழப்பு ஓடாது ஃபோன பாத்துட்டு
ஆமாமா எல்லா மன இதுக்குலா அது ஒன்னுதா சொல்யூஷனு எல்லா இதியு ஃபோன் கண்ட்ரோல் பண்ணிருது ஓகே ஓகே ஆ ஃப்ரீதா ஃப்ரீதா ஓகே
கால் வந்துகிட்டேருக்கு அவிங்கிட்ட பேசிட்டு திருப்பி வர்ற
கூப்டுங்க கூப்டுங்க அ ஓகே